ஆஹ் வணக்கம் தம்பி ஆஹ் நல்லார்க்கீங்களா
க்க நீங்க நல்லார்க்கீங்களா
ஆஹ் நல்லாருக்கேன்ப்பா இன்னைக்கு வந்து எனக்கொரு சிறு சந்தேகம் ஆஹ் சேமிப்பு பழக் க்கங்கள் பத்தி உங்களிடம் கலந்துரையிடலாம் அப்டின் சொல்லிட்டு நா உங்களுக்கு கால் பண்ணிருக்கே அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்களா
ம் பேசலாம்
ஆஹ் இப்ப சேமிப்பு அப்டிங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைல வந் து ரொம்ப இன்றியமையானது ஒரு காரியமா அமஞ்சிருச்சு நம்ம எப்டி செலவு செய்யறது முக்யமோ அதே மாதிரி சேமிப் புங்கறது வந்து நிச்சியமா முக்கியமானது சேமிப்பு பழக்கம் இருக் க்கிறவங்க கிட்ட நிச்சியமா அவுங்க வந்து அதிகமான கடன்கள் வந்து வாங்க மாட்டாங்க அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன
ஆமா இப்ப நம்ப டெய்லிவாம்பறது டெய்லி லைஃப்ல எவ்ளோ ஒரு எவ்ளோ செலவு பண்றமோ அதுக்கேத்த மாரி நம்ப சேவிங்சு பண்ணனு சம்பாரிக்கிற பணத்த செலவ் ப்போ மட்டு பண்றது முக்கியோ இல்ல கேத்த மாரி சேவிங் பண்ணா தா நம்ப ஃப்யூச்சர்க்கு யூஸ் ஆகு அது உ அதனால வந்து சேம் ம் ஆமா ம்
பேசுங்க
அத மாரி இப்போ வந்து சேமிப்புண்றது இப்போ நம்ப பணமா சேமிக்கிறத விட இப்ப வந்து ஃப்யூச்சர்ல இப்ப ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ல கோல்டுல சேமிக்கலா அல்லது ஒரு எடத்துல சேமிக்கலாம அந்த மாரி சேமிக்கிறது வந்து உன்னு ஃபியூச்சருக்கு நம்ப அட்வான்டேஜா இருக்கு
நிச்சியமா நிச்சியமா ஆஹ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே இதுல கொண்டு போய் நம்மளுடைய சேமிப்பா முடக்காம சேமிப்பா வந்து நான்காய்ந்து முறைகள்ல ச சேமிக்கலா நீங்க சொன்ன மாதிரி தங்கம் அல்லது வெள்ளில சேமிக்லாம் அல்லது இடம் வாங்கி சேமிக்லாம் அப்படி இல்ல அப்டின்னா நம்ம வங்கில சேமிக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல அதிக அ அறிவு அதில் உள்ளவர்கள் அதுல சேமிக்கலா என் னா அதுல வந் து நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ அத பத்தி கத்துக்கிட்டு நம க்கத பத்தி முழுமையா தெரியும் பட்சத்துல அது வந்து நம்ம சேமிக்கலா அப்படி இல்ல அப்டின்னா வங்கிகளிலோ அல்லது தபால் நிலையங்களிலோ நம்ம வந்து பாதுகாப்பான முறைகள்ல வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சேமிப்பு நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா
சேமிப்புன்றது என் என்ன பொறுத்த வரைக்கு நான் சின்ன வயசுலிந்தே சேமிப்பு அதாவது சேவிங்ஸ் நறையா பண்ணுவ சேவிங்ஸ் மீன்ஸ் எப்டின்னா இப்ப வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வருதுன்னா அதுல எதாவது ஒரு வெள்ளி பொருள்கள் வாங்குறது அந்த மாரி சின்ன சின்ன சிறு சிறு சேமிக்கள் செய் வ ஏன்னா இப்போ வந்து நம்ப பணமா சேமிச்சு வச் சாரி ஃபியுச்சர்ல வேல்யு கம்மி ஆயிடு கரெட்டுங்ளா ஆமா அது மாரி வந்து இந்த சேவிங்ஸ் வந்து தங்கத்துலயோ அல்ல வெள்ளியிலயோ சேவிச்சா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகு
கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க ஏதாது சேவிங்ஸ் ஏத பண்ணிக்கீங்ளா
ஆ பண்ணுவோம் நானு அதே மாதிரிதா தங்க நாணயங்கள் ஒரு கிராம் அல்லது இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் வந்து வாங்கும் பழக்கம் உண்டு இப் ப தங்கத்தின் விலை அதிகமாயிட்டனால தங்க நகைச்சீட் டு வந்து மாதாந்திர சீட்டு வந்து போட்ற பழக்கம் உண்டு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் எல்லா வந்துட் டு சமூக வலைதளங்கல்ல நம்பிக்கையான கடைகள்ல இருந்து தராங்கதான அது ல வந்து சிறு சிறு தொகைகள் வந்து சேமிக்கும் பழக்கம் இருக்கு நம்பிக்கையான இடங்கள்ல வந்து சின்ன சின்ன சீட்டுப்பு வந்து போடுவாங்கன் சொல்லுவாங்க ல்ல மாதாந்திர சீட்டு அது வந்து நாங்களே ஒரு சிறிய அளவுல வந்து நடத்திகிட்ருக்கோ அதுல வந்து நாங்களுமே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் என்னுடைய தோழிகள் நாங்க எல்லா சேந்து அதுல சேமிக்கிறோ ஒரு குறிப்பிட்ட தொகை வரும்போ து அதை எடுத்து பள்ளி கட்டணம் செலுத்துவதற்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்குவோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா எல் ஐ சி யில வந்து சேமிக்கும் பழக்கம் வந்து உண்டு தம்பி
ம் சிறப்பு சிறப்பு இதெல்லாம் நல்ல சேமிப்பான வழிகள் இப்ப சின்ன சின்ன வயசுல இருந்தே இதெல்லா வந்து இப்ப எடுத்துக்க ஒரு நல்ல ஒரு பழக்கோ தா இது இது உங்கள் கிட்ட இருக்கறது
எனக்கு இந்த மாரி சி நறைய பழக்க நறைய பழக்கங்களுருக்கு சேமிப்பூ பத்தி உ உங்க உங்கள பொறுத்த வரைக்கு சேமிப்பு எதற்காக பண்ணலான் தெரிஞ்சுக்ளாங்ளா
சேமிப்பு வந்து எதுக்கு அப்டின்னா இப்ப மூன்று விதத்துக்காக நா வந்து சேமிக்க தொடங்கினே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகன டைய பள்ளி க கல்வி கட்டணங்கள் கட்டுறதுக்காக ஏன்னா அ வளர வளர பெரிய வகுப் களுக்கு போக போக கல்வி கட்டணம் நிச்சயமா அதிகரிச்சுட்டு தா போகூ அ கல்வி கட்டணம் நம்ம வந்து கடன் வாங்கி கல்வி கட்டணம் கட்ட கூடாது அப்டிங்ற ஒரு கொள்கை வந்து இருக்கு எனவே கல்வி கட்டணம் கட் கட்டுவதற்காக ஒரு சேமிப்பு வந்து வச்சிருப்பே இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்டின்னா நமக்கு வந்து அர அரசாங்கம் வேலை கிடையாது அப்ப நம்மளுடைய ஓய்வு காலத்துல நம்ம யாரையு வந்து சார்ந்து இருந்துரக்கூடாது வாழும் காலத்திலேயே நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு அல்லது ஏதாவது பேய அ தேவையான அல்லது மகளினுடைய திருமண செலவு அந்த மாதிரியான செலவுகளுக்கு வந்து நி நிச்சயம் ஒரு தனி சேமிப்பு வேணு அப்டிங்கிறதுக்காக ஓய்வூதிய காலம் அல்ல து திருமண சேமிப்புன் சொல்லிட்டு ஒன்னு வந்து நா தனியா பண்ணிட் ருக்கே வேற வகையான அஞ்சல் நிலையங்கள்ல பண்ணக்கூடிய சேமிப்புகள் வந் து நான் வந்து சின்ன சின்ன நிலங்கள் வந்து வாங்கியிருக்கே ஆ பிற்காலத்துல மேபி சொந்த வீடு நான் கட்டலாம் அல்லது என்னுடைய மகன் வந்து கட்டலாம் அதுக்கு வந்து வங்கி அ கடன் வாங்கி வீடு கட்றதுங்குறதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது அதே சமயம் ம் நடுத்தர வர்க்கத்தினர் வந்து இருவத்தைந்து லட்சம் முப்பது லட்சம் வச்சு வீடு கட்டுறதுங்குற துவும் வந்து சிரமமான காரியம் அப்ப இந்த மாதிரி ஒரு மூன்று நிலங்கள் வந்து வாங்கி போடும் பட்சத்தில் ஏதாவது ஒரு நிலத்தில் வீடு கட் ட்டிவிட்டு மீதி நெலங்கள வித்துட்டோம்னா அதுல வர பண வச் வச்சு ஒரு நெலத்துல வீடு கட்டிக்லா அப்டின் சொல்லிட்டு என்னுடைய கணவர் வந்து சொன்னாரு அதனால நாங்க வந்து சிறுக சிறுக சேமித்து ஐந்து லெட்சம் அல்லது ஆறு லெட் ட்சம் மதிப்புடய இடங்கள வந்து வாங்க ஆரம்பிச்சோ
சிறப்பு சிறப்பு நீங்க சொன்ன முதல்கு முதல் கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்தது என்னனா அந்த சேமுச்சு பல் பசு கடம கடன் வாங்காம ப சங்கள படிக்கவக்றது அது வந்து எனக்கு ரொம்ப புடுச்சுருக்கு அது நல்ல கொள்கையாதான என்னபொறுத் தவரைகு நல்ல கொள்கையா இருக்கு ஏன்னா வந்து படிப்புகாக கடன் வாங்காம சேமுச் வச்சுவச்சு அத நம்ம பயன்படுத்துன ஒரு நல்ல நல்ல நல்ல ஒரு இதுவு என்ன பொறுத்தரைக்கு சிறப்பு ச நல்ல பழக்கம் சிறப்பான
ம் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கி படிக் டிக்க வச்சோ அப்டின்னா அந்த கடனு வட்டியு கட்டி முடிக்கிறதுகுள்ள அடுத்தவரிடம் மீண்டு வந்துரு அப்ப நம்ம வந்து ஒரு இருவது ஆண்டு முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து கடன்லயே தா இருப்போ அப்ப நமக்கு வந் ஒரு கடனோட அ வாழ்ற வாழ்கைலயே தா இருக்குமே தவிர அந்த க கடன் வந்து ஆரம்ப காலத்தில அது நமக்கு மகிழ்ச்சிய தருவதா இருந்தாலு நிச்சயம் அது வந் து ஆ ஒரு அழிவ தா வந்து குடுக்கூ அப்படி அழிந்து போன த ன உறவினர்கள வந்து நா நெறயா பேத்த பாத்துருக்கே ஆரம்பத் துல சின்ன சின்ன கடனா தா இருக்கூ ஆனா அதுவே கந்து வட்டியா மாறி கடைசியில் வந்து தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உறவினர்கள கூட நா சந்துச்சுருக்கே சோ அந்த மாதிரியான அ நிலையிலெல்லா வரகூடாது அப்டின்னா விரலுக்கேற்ற வீட்கம் என்று சொல்வது போல நம்ளுடைய வ வருமானம் என்னமோ அதுல ஒரு பங்கு சேமிப்ப எடுத்து வச்சிக்கிட்டம்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலைக் எல்லா கடன் வாங்லா ஆனா அதையு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்மலால செலுத்திர முடியுனா தா வாங்கனுமே தவுர கடன் வாங்கி தா அடுத்த செயல்கள செய்யனுங்குற பழக்கம் வந் ந்து நிச்சியமா என்னைக்குமே
சிறப்பு சிறப்பு சிறப்பு உங்களுக்கு வந்து இந்த சேமிப்பு பழக் கோ எதுனால வந்தது யாரா பாத்து வந்ததுனு தெரிஞ்சுக்லாங்களா
எனக்கு வந்து சேமிக்கும் பழக்கம் வந்து என்னுடைய பெற்றோர்களிடத்துல தா வந்தது அதா அவுங்க வந்து நீங்க இத சேமீங்க அத சேமிங்கனு சொல்லி தர்ல சொல்லமாட்டாங்க அவுங்க வாழ்ந்து காம்ச்சாங்க அவங்க வந்து பெரும்பான்மையும் கடன் வந்து வாங்குறதுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து பிடிக் க்காது நாங்க சிறுவயதா இருக்கும் போது அவுங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுதா எங்கள வளத் தாங்க ஒரு நாங்ளு ஒரு ஏழை குடும்பமாதா இருந்தோ அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா என்னுடைய தாய் தந்தையர் இருவருக்குமே ஒரு குறிப்பிட்டக் காலத்தில் முப் பது வயதிற்கு மேல் இருவருக்குமே அரசாங்க உத்தியோக் கம் வந்து கெடைக்க ஆரம்பிச்சது அப்ப கெடைக்கும்போது பாத்தீங்கன்னா ஏழை குடும்பமா இருந்த நாங்க வந்து எங்க அம்மாவினுடைய தாய் தந்தையரனுடைய சேமிப்பு பழக்கத்துனால சிறுக சிறுக சேமிச்சு அவங்க பழாக்கு பழகி அதன் மூலம் அம்மா எங்க மூணு நாங்க வந்து மூணு பெண் குழந்தைகள் மூன்று பேத்தியுமே நல்ல முற் றைல ஆளாக்கி ஒவ்வொருத்தரையு மூன்றுல இருந்து நான்கு டிகிரி படிக்க வைத்து மூன்று பேருக்கும் ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்து மூன்று பேருக்குமே திருமண ம் நடத்தி வைத்து ஒரு கடன் இல்லாத வாழ்க் கைய வந்து வாழ்ந்தாங்க முடியாத பட்சத்துல கடன் வாங்குவாங்க அந்த கடன் வட்டி அ திகமாகு து அப்டின்னா எதையாவது செஞ்சு ஒரு வருட காலத்துக்குள்ள அத வந்து அடச்சிருவாங்க கடன் ம் வந்து அ நம்ம பண்ணக்கூடாது து வீடு கட்டும் போது சிறிதளவு கடன் வாங்குனாங்க ஆனா அதுக்கு அதிக வட்டி செலுத்தும் போது அது அவங்களுடைய அ அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப் பெரிய மன அழுத்தத்த வந்து கொடுத் துது அண்ணையில இருந்தா முடிவு பண்ணாங்க எந்த ஒரு சூழ்நெலைலயுமே கடன் வாங்க கூடா து அப்டின்ட்டு அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து காமிச்சத வச்சு நா வந்து கல்லூ ரி படிப்பு படிக்கும் போது இருந்தே எனக்கு இந்த சேமிப்பு பழக்க வந்து வந்துரு
சிறப்பு சிறப்பு சிறப்பு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு வந்து ஒரு நல்லா எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒகே ஒகே இப்போ இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல எந்த மாரி சேமிச்சா நல்லது தெரிஞ்சுக்களாங்களா
அ அதாவது நம்ம எஸ் ஐ பி வந்து போடலாம் அது வந்து எந்த இது பாதுகாப்பானது அப்டிங்கு நா வந்து போட்டதே கெடையாது பட் சொல்லுவாங்க நா வந்து இப் போதைக்கு அதிகமா அ அ சிறிதளவா இருந்தாலு தங்க ம ற்றும் வெள்ளில வந்து ஆ சேமிச்சுட்ருக்கே ஆ எல் ஐ சி ல வந்து ம் பாத்தீங்கன்னா வாழும் காலத்துல பயன்படுத்தக்கூடியதுமக்ஷ இருக்கு அ நம்மளுடைய ஆ இரு அ மீன்ஸ் நம்ம வந்து ரி டேர் ஆயிட்டு அம்பத்தாறு அம்பத்தி ஏழு வயசு ஆச்சு அப்டின்னா வருடத்துக்கு ஒரு முறை பணம் வர கூடிய சேமிப்பு ஸ்கீம்ஸு நெறைய இருக் கு அந்த மாரி இதுல வந்து நா போட்ருக்கே அ அதுக்கு மேல எங்கிட்ட இருந்ததுன்னா ஒன்று இரண்டு இ இடங்கள் வந்து வாங்கி போட்டுருக் கே நிச்சயமா அதனுடைய மதிப்பு வந்து என்னுடைய மகன்க் கல்லூரி படிப்பு வரும்போது யாரிடமும் கையேந்தி நின்று விடக்கூடாது கடன் வாங்கி விடக் கூடாது அன்னைக்கு வந்து அத வித்துட்டோ அப்டின்னா நிச்சயமா து வந்து கல்லூரி படிப்புக்கு உதவு இந்த வகைகள்ல நா வந்துட்டு
ம் உங்களுடைய கொள்கைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா நீங்க வந்து எந்த விதத்துலயு கடன் வாங்கக் கூடாது செமிப்ப பண்ணி நம்ப பயன்படுத்தணு உங்கள பாத்து உங்க பசங்களு வந்து இந்த சேமிப்பு பழக்க இருக்கா உங்க பசங்களுக்கு சேமிப்பு பழக்க இருக்கா
ஆ இருக்குங்க அவங்க வந்து உண்டியல் சேமிப்பு பழக்கம் அல்லது தபால் அ நிலையங்கள்ல வந்து அவங்களுக்குமே தனியா எஸ் டி அக்கவுண்ட் வந்து இருக்கு தம்பி
இல்ல நீங்க அவங்களுக்கு வந்து சேமிப்பு சேமிப்பு போட முக்கியத்துவத்த சொல்லி் கொடுத்திருக்கீங்க சிறப்பு சிறப்பு
நிச்சயமா ஒரு பிறந்த நாள் வருதுன்னா கூட அத வந்து ஆடம்பரமா பணம் எடுத்து செலவு பண்ணிறக்கூடாது உண்டில்ல சேத்தி வைத்திருக்கிற தொகையில நம்மளுடைய சேமிப்பு எவ்ளோ இருக்கு அத பொறுத்துதா நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குவதானாலும் ஆடைகள் வாங்குவதானாலும் அதற்குள் தா செலவு வந்து செஞ்சு பழகணு அப் டிங்கிற பழக்கத்தையு வந்து அ சொல்லிக் கொடுத்துருக்
சொல்லிக் கொடுத்துருக் சிறப்பு சிறப்பு சிறப்பு ஆனால் நல்லா வளத்துருக்கீங்க ஓகே இப்போ இந்த காலத்துல வந்து சேமிப்பு பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு
ஆடம்பர செலவு பண்றவங்க சேமி இப்ப ஆடம்பர ஆடம்பர செலவு பண்றவங்கள்க்கு என்ன மாரி சேமிப்பு பண்லா
ஹாடம்பர செலவுகள் பண்றவங்க வந்து நிச்யமா இதன் இந்த தெலவ நமக்கு தேவயா அல்லது தேவையில்லையா என்பது அவங்ளுடிய குடும்ப உறுப்பினர்கள் வந்து கலந்து ஆலோசுச்சுதா முடிவெடுக்கணு வெளியில் இருப்பவர்கள் வந் அதற்கு கருத்து தெரிவிப்பது சரியானதா இருக்காது நெருங்ய நண்பர்கள் அந்த மாதுரி இருந்தா நம்ம சொல்லலா இந்தந்த மாரி மாத்திக்கிங்கன் சொல்லலா பட் அவங்ள வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது அது அவர்கள் குடும்பத்தில் சேர்ந்து முடிப்பரு முடிவெடுப்பதுதா சாலஸ் பிறந்ததா இருக்கும் உங்களிடம் தொடர்ந்து பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தொரந்து அடுத்த தலைப்புல பேசுவோம் நன்றி வணக்கம்